ம் கேக்குதா
ஆ கேக்குது
என்னாச்சு கட்டாயிட்டு கட் பண்ணீங்களா இல்ல
இல்ல நான் பண்ணல அது ஏதோ இடைல ஒருத்தவங்க என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கால் பண்
ஓ அத அக்செப்ட் பண்ணியாச்சா அதுக்குல்ல
இல்ல நா பண்ணல அது ஆட்டோமேட்டிக்காக உங்க கால் கட் ஆயிடுச்சு
சரி எதுக்குனு தெர்ல ம்
ம்
எப்படி இருக்கு ஃப்ர்ஸ்ட் இயர்லா எப்டி செமஸ்டர்லா எழுதுருக்கீங்க
ஃபர்ஸ்ட்ட் செமஸ்டர் நல்லா எழுதுனே இப்போ எனக்கு பயமா இருக்கு மேக்ஸ் வந்து ஒழுங்கா எழுதல ஐயோ அரியர் இருந்துமோ அடுத்து வீட்ல தூக்கி போட்டு மிச்சிருவாங்களேனு யோசிச்சுட்டு இருக்கே
வீட்ல ஏன்னு கேக்கமாட்ட பாருங்க என்ன திட்டுவாங்க அதான
எங்க செட்டுல ஃப்ரி நீங்க நெனைக்குற மாரிலா இல்ல
அப்டி உங்க வீட்ல இல்ல அப்டி உங்க வீட்ல அப்டி த பெத்த கொழந்தய பெத்தவங்களே நம்ம சாவடிச்சிருவாங்களா சொல்லுங்க என்ன திட்டுவாங்க அடிப் ஆ அப்ப திட்டுவாங்க அடிப்பாங்க அவ்ள தானே
அவ்ளோ தானே நா வந்தா உங்களுக்கு தெரியும்
இல்லே இ அதுக்கேக்காமலே காதுலக்கு காதுல ரெண்டு பக்கமு ஒரு பஞ்ச வச் ச்சிட்டு உக்காந்துருக்க வேல முடிஞ்சுது
நா வைக்காமலே கேக்காமதா இர்பே
ம் அப்புற ஏன் பயப்படுவீங்க ம்
எனக்கேத்தவணாவத் ச்ச நம்மள எப்டி படிக்க வைக்கிறாங்களே நம்ம எப்டி எழுங்க எழுதலே அப்படின்னு யோசிக்க என் எனக்கு தோணாதா
அ ஓ அப்ப படிக்கணும் மேக்ஸ் போட்டு பாக்கணும் சம்ஸ்ஸு ஆனா எம் டூல மட்டும் நா அரியர் வச்சி நா கஷ்டப்பட்ருக்க இது என்னோட என்னோட லைஃப்ல நட நடந்திருக்கு
எம் டு தான இப்ப நானு எழுதிருக்குறது
ஆ எம எம் டூல நா வச்சிருக்க மித்த எந்த மேக்ஸ் வச்சிருந்த பேப்பர் வச்சதுக்கே எம் டூல எனக்கு நா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்
ஸப்போ நா அந்த காலேஜ் தா எனக்கு ஃபர்ஸ்ட்டு கடச்சிச்சு அடுத்த அப் போர்டு போட்டு எனக்கு இங்க வந்துச்சு
ஏன் வந்துருக்க வேண்டியதான உங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கன்னியாகுமரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஏன் பொண்ணுங்ககுல்லயே நெறைய பேர் இருக்காங்க ஆனா நா பேசுறதில்ல என் ஃப்ரண்டஸ் எல்லா பேசுவாங்க எல்லா கன்னியாகுமரி தான்
ம்
ஹாஸ்டல்ல ஃபுல்லாவே கன்யாகுமரி மதுரை திருநெல்வேலிதா அழகா செட்டாயிருக்கு
எங்க வீட் ப்போ இங்கேன்னா நா அடிக்கடி வந்து வீட்ல அம்மா எல்லாரையு பாத்துட் போவே லீவ் ந்த சாட்டே சண்டே அங்கன்னா வந்துட்டு போ முடியாதுல்ல
இங்கல்லா எவ்ளோ ஃப்ரீயா இருக்கு இப்போம்லா ஸ்லாட் வைஸ்தா ஏன்னா பசங்க நெறைய பேர் வராங்கன்ட்டு காலேஜ் டெய்லி ஒரு நாலும் நேரந்தா இருக்கு
ஐயோ காலேஜ் நாலு மணி நேரோ அது சென்னைலல்ல இருக்கு
ஆ ஆமா சனி ஞாயர் திங்கள் மூண் நாள் லீவுல்ல வெள்ளிக்கெழம கெளம்னா சனிக்கெழம காலைல போய் எறங்க போறீங்க அதுக்கப்புறம் செவ்வாய்கெழமதா காலேஜ் செவ்வாக்கெழம காலேஜுல திங்ககெழம சாய்ங்கால கெளம்பி செவ்வாக்கெழம எறங்கணு
இப்ப தானே உங்களுக்கு அப்டி நீங்க ஃபோர்த் இயர்
ஆ இந் இந்த வருஷத்துலேந்து எல்லா இயருக்கு ஆரியருக்கு வரவங்கள்ளேந்து உங்களுக்கு அப்டிதா வந்துருக்கலாம்ல வந்து ஒரு வாட்டி காலேஜீ விசிட் பண்ணி பாத்துட்டு என்ன நடக்கு கேட்டா தெரிய போது
சேரி சேரி எப்டித்தா மறந்து
எப்டியு ஒன் கண்டிப்போ உன்னோட ஸ்கூல்லேந்து பசங்க கண்டிப்பா எ காலேஜுக்கு வந்திருப்பாங்க வராம இருந்திருக்க மாட்டாங்க
ஆமா படிப்பிஸ்ட் பசங்களா வந்துருபாங்க
அ நா இப்போ ஸ்கூல் நேம் சொன்னா என் க்ரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு தெரியுங்லா நா வந்ருக்கே நா வந்ருக்கேன்னு எல்லா சொல்ல போறாங்க அ ஒ ஸ்கூல்ல யார்ட்டையா கேட்டா கூட தெரியு
ஆமா
ம் ஏ மிஸ் பண்ற சென்னை வந்து இதோட் ட்ட நல்லா இருந்திருக்கலா நீ இங்க ஒரு வாட்டி வந்டனா வீட்டுக்கு போவே தோணாது
உகு ஓ கோ கோ கோ உடணே
ம்
ஆ அது ஒடனே ஒடனே வங்கங்க வீட்டுக்குள்ளியே தொலவா எங்க வீட்டுல இங்க ஜாலியா இருக்கு
வீட்டுல ஜாலியா இருக்குமா அப்டி வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ணபோற
தனியா ஒன்னு இருக்க மாட்டனே நா
ம்
எங்க வீட்டில நாங் எங்க கீழ ஆன்ட்டி ஆண்ட்டி வீடு பக்கத்துல அப்றோ எப்டி எல்லா எல்லாரு சேந்துதா இருப்போ எப்பியு ஜாலியா தா இருக்கு
ஓ அதனால அவுங்க ஃபேமிலியோட
நா அதனாலதா டாஸ்கு கம்ப்ளீட்டே பண்ல ஃபுல்லா அவுங்க கூடதா ஃபோன் அதிகமா எடுக்க மாட்டே அப்ப எல்லாரு கூடயு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு எடுக்க தோணாது அடுத்து நா இப்டி பண்றது தெரியாது தெரிஞ்சா செத்துருப்பிங்க அதோட
ஓ அதுவேறயா
ஆமா
ஐயயோ எப்டி மேனேஜ் அப்ப இப்ப எப்டி டக்குன்னு அவுங்க எந்திக்றதுக்கு முன்னாடி டாஸ்க் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சளவுக்கு முடித்து விட்ருமா
ஆன்டி காலைலயே கால் பண்ணாங்க நானு ஆன்டி தூங்கிட்டுருக்கே அப்றோ வரேன்னு சொல்ட்டு வச்சுட்டே ஃபோன
அவ்ளோதா டக்கு டக்குன்னு எப்டியாச்சு ஒரு வ அஞ்சு பத்து பத்து நிம்ஷோ என்னத்தயாது பேசி டைம் ஓட்டி முடிஞ்சுது வேல என்ன அதுக்கப்றோ ஏதாது கடைக்கு போறே அப்டின்ட்டு எதையாச் சொல்லிட்னாலு வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க என்னன் தெர்ல காலேஜ்ஜீ ரிசல்ட்டு எதாபத்தி வேற ஏதாடாபிக்காருக்கு என்னன்னு கேட்டுட்டு வரன்ட்டு அப்போ ஒரு மண்நேரோ அப்டியே போனா ஒரு மண் நேத்துல ஆற் ஆறு கால் முடிஞ்சிற்லா
ஆமா எப்டியாச்சு இன்னைக்கி முடிக்கிர்னு அதா காலையிலயே நா கால் பண்ணிட்டே
ம் அது கேல்காலின்ல போட்டீங்க நீங்க
ஃபஸ்ட்ட் போட்டே ஐயோ இன்னி இருபத்தஞ்சு கால் இருக்கே எப்டி முடிக் கிறது செரி சும்மா ட்ரை பண்ணி பாப்போ அப்டின்டு அப்றோ மெஸேஜ் பண்ணே எ ப்டியோ முடிக்கணு இல்லைனா முடிக்க முடியாது யார் கேள்ஸ் மெஸேஜ் பண்ணவே இல்ல அதனாலதா செரின்ட்டு ட்ரை பண்ணே
கேர்ள்ஸ் அப்டி எத்தன பேரு இருப்பாங்க எண்ணி பாத்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெர்ல என்னத்தயா ஒரு பத்து பேருப்பாங்க நெனைக்கே மு எல்லா ஆன்
இல்ல நேத்து ந நேத்து நா அப்டி மெசேஜ் போட்டோனா உடனே எனக்கு எட்டு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு நா தா எதயுமே ரிப்ளை பண்ணல
ஆ இல்ல பையங்கெல்லா இருப்பாங்க
எல்லாரு கேர்ள்ஸ்ஸு நேம் போ ட்ருந்து கௌசி பிரி
ஆ அந்த கௌசி எல்லா நா ரொம்ப கோபமா வருது தெரியுமா எனக்கு ஆ மெசேஜ போட்டிருக்கே டாஸ்க கம்ப்ளீட் பண்ணனு இல்ல இல்ல நா மெசேஜ்ஜீ பண்ணிருக்கே ஒடனே எனக்கு ரிப்ளை வந்துச்சு ஹாய் ஐம் கௌ ஆ இந்த மாரி நா கேள்லு நீங்க கேளனு வந்துச்சு இல்ல நா பையன்தா ஸ்டூடெண்ட்ஸு அ அப்டின்னு நா மெசேஜ் ரிப்ளை பண்ணட்டே ஒரு ரிப்ளை பாத்தட்டு அதுக்கப் றோ மெசேஜ்ஜீ செரி இப்ப நா கால் பண்ணவா நீங்க கால் பண்ணீங்களா இல்ல நீங்க கால் பண்ண பண்ணவா மெசேஜ்ஜீ பாக்க ஒடனே என்னைய பிளாக் பண்ணிட்டு நெனைக்க சிங்கிள் டிக்லியே வருது டென்ஷன் ஆச்சு அப்றோ எதுக்கு மெசேஜு பண்றாங்க அப்டி இப்டின்னுட்டு என் பேர பாத்தா அதுலியே தில்லைன்னு ஒரு பாய் நேம் வரப்போது அப்ப ஏன் கேளா அப்டின்னு கேட்டு மெசேஜ் பண்ணு தேவ இல்லாம பண்றாங்கன்ட்டு அதுக்கப்புறத்துலேந்து நா செல நேரத்துக்கு குரூப்லயு மெசேஜே பண்ண மாட்டே
ம்
குரூப்ல மெசேஜ் பண்ணாம யாராச்சி எனி ஒன் அவைலபிள் அவைலபிள்னு சார்ப்பா போட்றாங்க தெரியுமா
ஆமாம்
போட்ட உடனே அவங்க நம்பர் எடுத்து டைரக்டாக கால் பண்ணிறே
ஹவ் அதுக்கு அந்த பொண்ணு ப்ளாக்ல இருந்து எடுக்கல உங்க
அவை அத எடுக்காங்க எடுக்காட்டி இருக்காங்க நம்மளுக்கு தேவை டாஸ்க்க முடிச்சு துட்டு வரணு அத வச்சு சாப்ட்டுன்னு சென்னையில ஏன்னா இப்ப எண்ணூறு ரூபா என்னத்தையாவது நம்மளுக்கு கையில இருச்சுனா அத வெச்சு ரெண்டு பிரியாணி தாங்க சாப்ட முடியு அவ்ளதா ஆமா ஏனா இப்புமாம் நம்ம ஊர் மாரி இருக்காது பிரியாணி எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்கன் பிரியாணி மட் டன் எல்லா இங்க ஒரு சிக்கன் பிரியாணி த்ரீ பிப்டி ருபீஸ்
ப்போ ஆமா தெரிங் தெரிங் எங் பெரிமா அங்கதா இருக்காங்க
ம் அதனால என்ன பண்றது சரி ஓகே இருந்துட்டோ ஒர் பாதிக் நாளைக்கு இத்தனைக்கு எனக்கு வேற பிளேஸ்மெண்ட் வேற இருக்கு அத விட்டுட் நா இத உக்காந்து எப்டியாவாது முடிக்கணுமேன்ட்டு பண்றே
ஓ நீங்க போர்த் இயர்ல எங் எந்த காலே பிளேஸ்மெண்ட் எங்கருந்து வராங்கன் சொல்லுவாங்ளா
ஆங் அது நெறைய பேரு வராங்க நா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கம்பெனி அட்டென் பண்ணே இப்ப நாளைக்கு வரது வந்து டி சி எஸ்ஸு
ம் டி சி எஸ்ஸா அது நல்ல கம்பெனி தானே
ஆமா நல்ல கம்பெனி தா
ம்
உள்ள போனு கஷ்டோ நா நானு ஈஸியா சரி மூணு செம்மா போ ஆப்டிட்யூடு கோடிங்க நா சொல்றே நீங ஒழுங்கா கோடிங் என்ன தெரியு
கோடிங் சி சி தெரியும்
சி பி ஏ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பட்ச்ச அதுவா அது சீ ஓகே தா ஆனா அது எல்லா கம்பெனியு பண்ண மாட்டா இப்ப எல்லா கம்பெனியு ஒன்னு ஜாவா இல்ல பைத்தான் ஒன் ரெண்டு கம்பெனி தா சி அதுவும் சேவியர் காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட்ந்து சி எனக்கு தெரிஞ்சு வந்த மாரி தெர்ல அதனால இப்ப செகண்ட் செம்ல பைத்தானு தேர்ட் செம்ல பை த்தான் படிப்பன் நெனைக்கே
செகண்ட் செம்ல படிச்சுட்டே பைத்தான் பைத்தான்
ம் ஃபைத்தான் அப்டியே கண்டியூ பண்ணு
கண்டினியூ ஆஹ்
ஆமா ஏன்னா பைத்தான் தா மெயின் பைத்தான் இல்ல எ எனிவேஸ் ஜாவா இந்த ரெண்டல ஏதாவது ஒன்னு அதனால பைத்தான நல்லா படிச்சுட்டு இப்பவே ஆப்டிடியூடுன்னு ஒண்ணு இருக்கும் யூட்டூப்ல போட்டாலே வரு ஆங் அது ஒரு மேக்ஸ் தா
ஆமா எங்க காலேஜ்ல பி எஸ் போர்ட்டல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அதுல எல்லா இருக்கு
அதனால அத உக்காந்து ஆப்டிடூயூட இப்பவே எனா ஆப்டிட்யூடு அந்த டைம்ல எல்லா படிச்சுக்கலா ஒரு ஒன் வேர்டு மாரி கொஸ்டின் தானே நம்ம ஆழகா போட் ருலாம்பாங்க ஆனா அது ரொம்ப கஷ்டம் எனா கொஸ்டின் பேட் ப்ராப்ளம் மாரி குடுப்பாங்க அதுலந்து நம்ம கரக்டா எடுக்கறதுக்கு எனக்கு நம்மளுக்கு தெரியணு லாஜிக்கல் திங்க் கிங் வேணு
ஓ
ஆமா அதனால இப்பவே அது உக்காந்து பாருங்க பாத்துட்டு எப்டியாது இப்பவே நம்ம ஆப்டியு கோடிங்கு படிச்சனா தேர்ட் இயர்லயே ப்ளேஸ் கவலைய வேண்டா நா இப்ப வந்து கஷ்டமே ஏன்னா தேர்ட் இயர்லந்து கண்டிப்பா ப்ளேஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருவாங்க
இது ஆப்டிடூடு ஜவாவா
பைத்தான் பைத்தான்
பைத்தான்
ம் சும்மா அதுக்கு ஏதாது போ ப்ராஜெக்ட்னா ரெண்டே ரெண்டு ப்ராஜெக்ட் ஏதாது வச்சி பண்ணிட்டு போட்டுக்கிட்டா வேல முடுஞ்சது
ம் ம்
ஆமா அதனால ஏதாச்சும் ஒரு ரெண்டே ரெண்டு ப்ராஜெக்ட் சும்மா ஒன்னுக்கு ரெண்ட் வச்சா இல்ல யூடியூப்லயே நெறைய ப்ராஜெக்ட் இருக்கு அதை பாத்தனாலு அப்டியேனாலு முடிச்சுட்டு கொஸ்டின் அதுல இருந்து கேட்டாலு அப்ப நம்மளுக்கு சொல்ல தெரியு அப்ற இன்னொன்னு வந்து பைத்தான்னு மெயினா அது போ கோடிங் லாங்குவேஜ் பைத்தான் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணு அது போய் சும்மா ஏதாது ரெண்டு ஸ்கில்ஸ் ப்ரண்டன்னு தெரியு அதுக்கப்ற லாஜிக்கல் திங்கிங் இருக்கு அது இருக்கு அந்த மாதிரி போட்டு லீட் கோடுன்னு தெரியு கண்டிப்ப சொல்லியிருப்பாங்கள லீட் கோட்
ஆமா ஆமா நான் லீக் கோட் வச்சிருக்கே லாக்இன் பண்ணி விச்சிருக்கே
ம் அத அப்பப்ப ரெண்டு அதுல கோட் பண்ணு அதுல வந்து நெறைய மூவாயிர நாளா ப்ராப்ளம் சொல்ரன்னா ஒவ்வொரு கூட லாஜிக்கல் திங்கிங் நம்மளுக்கு தெரியணு அதுவு கோடிங்தா அது நெறைய லாங்குவேஜ் இருக்கு அதுல போய் லாங்குவேஜ் நம்ம மேல பாத்தா சூஸ் பண்ணிக்கலா பைத்தான்ட்டு ஆ நல்லா பைத்தான சூஸ் பண்ட்டு நாம அதுக்கப்ற நம்மோ
ஓ அதுல இருந்து லேர்ன் பண்ணணுமா
ம் அதுலருந்து அது வந்து கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இப்பதைக்கு பேசிக் இந்த எறருமேக் ஃப்ளவர்ஸ் இவங்கல்லா வீடியோ போட்ருப்பாங்க அத பாத்து நம்மளா ஜாட் சி பி டி யூஸ் பண்ணி இந்த இந்த கான்செப்ட்ல ஒரு சம்முத்தாங்கன் கேட்டுட்டு அத நம்ம ஒரு பி எஸ் கோடர் இல்ல எதலயா ஒரு ஆன்லைன் கம்பெர்ல ரன் பண்ணி கரெக்டான அவுட் புட் வருதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போனோம்னா நல்லாருக்கு இப்பவே படிச்ச படிக்காரமிச்சப் இது இது எல்லா பாத்தோன்னா கண்டிப்பா தேர்ட் இயர்லயே ப்ளேஸ் ஏனா தேர்ட் இயர்ல ஒரு மூணு நாலு கம்பனி வரு அழகா அதுல ப்ளேஸ் ஆயிரலா அதுக்கப்புற ஃபைன்னல் இயர்ல நீங்க வந்து நிம்மதியாகலா ஆ நம்ம பிளேஸ் ஆயிட்டோ அப்படின்னு ஏன்னா ஃபைனல் இயர் அப்போ காம்படிஷன் அதிகமா வரும்போ மொத்தமா இப்ப சேவியர் காலேஜ்லே மொத்தமா குமியிவாங்க அப்போ பாத்தன்னா அறுநூறு பேரு ரிஷ் டர் பண்ணிருப்பாங்க அதுல பத்து பேர் இருபது பேர்தா கம்பெனியு எடுப்பான்
ஆமா
ம் அதனால பாத்துக்கோ இப்பயே போய் சி ஜி பி எ எவ்ளோ இருக்கு
எனக்கா எயிட் பாயிண்ட் த்ரீ
ம் போதும அத அப்டியே மெயின்டயன் பண்ணிக்க எயிட்டிக்கு மேலயே வச்சன்னா கம்பெனி வந்து தேர்ட் இயர் வைப்போ எயிட்க்கு மேல சி ஜி பியே இருக்கணுமா இந்த அப்டின் தான் போ சொல்லுவாங்க
ம் ம்
கூட்ட பாரு எயிட் பாயிண்ட் பைவ் கிட்டன்னா வைக்க ட்ரை பண்ணு இந்த ஒரு மூணு வருஷ படி எது பண்ணாம கண்டிப்பா தேர்ட் இயர்ல பிளேஸ் ஆயிரலா
ஆ ஓகே
சரியா அதனால விட்றாத நா இப்போ ஃபோர்த் இயர்ல வந்து ஃபைனல் இயர் வந்து நெறைய காம்டிஷன் அது நீ நா இன்னொனு வேற சொன்னே ஆர் ஏ சி வந்தா ஒன்னால பிளேஸ் ஆகிருக்க முடியாது
ஆர் ஏ சி னா அது என்னது
அப்ப ஏ காலே